ஹலோ ஹலோ வணக்கம் கட்டாயிடுச்சி பேச பேச
இல்லைங்கமா நேரம் முடிவடைந்ததுனால நான் இன்னொரு தலைப்புல பேசுலான்னு உங்களுக்கு கால் பண்ணிருக்
அப்படியா நன்றிமா நன்றிமா சொல்லுங்கமா வணக்கம்
உம் சொல்லுங்க தோழி இன்னைக்கு என்ன தலைப்பு பேசலாம் உம்
தி பேசலாம்மா
ஆஹ் நிச்சயமா தோழி
அத்திப்பழம் வந்து நான பேசுறேன் அத்திப் பழம் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது ஆஹ்ஹ் மல மேல அத்தி மரம் எல்லாம் இருக்குமா பெரிய பெரிய மலைகள்லாம் இருக்கு இல்லையா அங்க வந்து பெரிசுப் பெருசா ஒரு சாத்துக்குடி அளவு இருக்குமா சின்னதா சின்ன சின்ன கமலாப்பழம் வருது பாத்தீங்களா
உம் உம் ஹலோ
அ ஒரு நிமிஷோ அதாவது ஆ அதா மல மேல இருக்குமா ஹலோ
ஆ சொல்லுங்க தோழி
அந்த அத்திப்பழம் வந்து அவ்ளோ நல்லதா ஒடம்புக்கு நமக்கு வந்து இம்யூனிட்டி குடுக்குமா நோய் எதிர்ப்பு சக்தி கெடைக்குமா அத சாப் ட்டா அப்பறோ ஆ ஹார்மோன் இல்பேலன்ஸ் கரெக்ட் பண்ணுமா அப்பறோ அ ஐ வி எஃப் எல்லா பண்றாங்கல்ல கொழந்தைங்க இல்லன்னு இத சாப்படறது னால அத பண்ணவே வேண்டாமா
ஓ இந்த அத்திப்பழந்தான தோழி தேன்ல கலந்து சாப்பட சொல்லுவாங்க ஒவ்வொருத்தர் ரத்தம் ஊறதுக்கு
அது வந்த அதா இதா ஹீமோகுளோபின்க்கு அப்பறோ இது ம் ஆ ஹார்மோன் இம்பேலன்ஸ் வர்றதுக்கு அப்பறோ கொழந்தைங்களோ கொழந்தைங்க பெ பெறக்கறதுக்கு உண்டான கவுண்ட் கெடைக்கறதுக்கு அப்பறோ இன்னொன்னு சொன்னனே மொத்தோ நாலு விதத்துக்கு இது பயன்பட்றது இத வந்து டிரையா டிரை ஃப்ரூட் டாவு தேன்ல பத படித்தி ஓ நடுவுல ஓட்ட போட்டு போத்து வெச்சிருப்பாங்க அதுவு வாங்கி சாப் பிலாம் இல்ல எங்களுக்கு இந்த மா திரி நாங்க ஒரு ஹில்ஸ்கு போனோ ஒரு சுற்றுலா போனோ அங்க கடச்சிது வாங்கின்னு வந்தோ அப்டின்னு சொல்லி அத யூஸ் லா எல்லாமே ஒடம்புக்கு நல்லது இதுதா எல்லா ரெண்டுத்துலயுமே ஒரே இதுதா இருக் க்கு ஆனா அந்த அந்த அது இது ரெட் கலர்ல பீட்ரூட் மாதிரி இருக்கு நல்லா பெருசு பெருசா அத வந்து பிரிச்சு அப்படியே சாப் டுறாங்க மேல இந்த ஹெட் மட்டும் கட் பண்ணிட்டு அப்படியே சாப்பிடுறாங்க இவ்ளோ நல்லதா ஒரு பழம் ஒரு நாளைக்கு ஒருத்தர் சாப்டாலே போதுமா
உம் ரவுண்ட் ரவுண்டா நா பார்த்திருக்கேன் தோழி ஒரு நார் மாதிரி போட்டு கட்டி ரவுண்ட் ரவுண்டா கட்டி தருவாங்க
பழமானத்துக் அப் புறம் அத மிஷின்ல குடுத்து பதப்படுத்தி அத சக் பண்ணி தேன்ல ஊற வச்சு அ நடுவுல ஹோல்ஸ் போட்டு மால மாரி
மால மாதிரி இத பண்ணி தருவாங்க ஆ
நாங்க நாங்க வாங்கற காலத் லயே வந்து அது ஒரு மால வந்து நூத்தம்பது ரூபா இருந்தது இன்னைக்கு இன்னைக்கு அது வந்து இருங்க அது நா ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொல்றன் அது இன்னைக்கு அது எட்நூறு ரூபா தொள்ளாயிரரூபா
ஆ ஆமா தோழி அது விலை கூடதா உம்
திருத்தம் ஏன் தெரியுமா இது வந்து நெறைய பழம் காய் பழம் வரும் ஆனா அதுல ஒரு சிலது தா நமக்கு கெடைக்கும் ஒரு சிலது பூச்சி அரிச்சிடும் புழு வந்துடும் அத யூஸ் பண்ண முடியாது சாப் ப்பிட முடியாது குவாலிட்டியா குடுக்க முடியாதுன்றதுனால அத கழிச்சு கட்டுறதுனால அவ விலைய வந்து கூட்டி போயிடுறாங்க
அ அதே மாரி பாத்தீங்கன்னா தோழி இப்ப பலாப்பழம் எல்லா நம்ம நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழோ வந்து ஒரு பீஸே நூறு ரூவா அப்டிதா வந்துட்டு வித்துட்டு இருந்தாங்க இந்த பூஜ சமயங்கள்ல ஆனா நாங்க சமீபத் த்ல வந்துட்டு கேரளா போயிருந்தோ தோழி மீன் குளத்தி பகவதியம்மன் கோயில்க் க்கு கேரளால்டைய சிறப் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வீட்ல எல்லாரு எப்டி நம்ம செடி கொடி வச்சிருப் க்றமோ அதே மாரி அந்தக் கேரளா மாவட்டத்ல வந்து பாத்தீங் என்ன எல்லாத் தோட வீட்லயு பலாபழமு இன்னொரு மரமு கண்டிப்பா இருக்கணுமாமா தோழி அப்டி வந்து ஆ முன்னோர்கள் வந்து அப்டி வளத்தி மு முன்னோர்கள் வந்து அப்டி ஒரு சம்பரதாயம் அ செஞ்சு வச் வச்சிருக்காங்க இங்க நமக்கு எப்டி கருவேப்பழ கொத் த்துமல்லி தல கெடைக்குதோ அது மாதிரி அங்க தெருவுக்கு தெர் ர அடிக்க அடி ஃபுல்லா பலாப்பழதா வந்துட் ட்டு அடுக்கி வச்சிருக்காங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா வெலயு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி
அது எதுனால தெரியுங்ளா
ஆஹ்
அந்த அந் அந்த ஊர்ல வந்து யான நெறயா வரு வீடுங்களுக்கு யானைக்கு பலாப் பழ ரொம்ப புடிக்கு அப்டி அந்த முள்ளோட பல்த் த்த முழுங்கிடுமா
ஓ ஓ
சிக்கிடுச்சுனா சாப்டாது த்த குடுக்க வேண்டியத வாழப்பழங்கூட சீப்போட கொடுத்துட்டு அந்த சீப்புக்கு மேல வ ப்ப தார் இருக்கில்ல எல் எல்லாமே அப் அப்டியே சாப்ட்றோ வி வீ வீடு புகுந்து கதவ தட்டி பழ கேட்டு சாப்ட்டு போகுமா கேரளால அதனாலதா ஒரு ஒரு வீட் ட்டிலயு ஒரு மரோ வப்பாங்க மொதல் பழோ ஒரு யானைக்கு குடுத்துட்டுதா மீதி பழமெல்லா பறிச்சி சாப்புடுவாங்க சாமிக்கி வப்பாங்க அதுக்கப் அப்புறந்தா சாப்புடுவாங்க
ஓ அது பாக்கும்போது ரொம்ப ஆ ச்சரியமா இருந்தது தோழி எல்லாத்தரு எங்க பாத்தாலு பலா பழோ
உம்
அது உண்மையாவே ஒரு வித்தியாசமான அனுபவமா தா இருந்தது அதே மாதிரி என்னோட சிறு வயதில் இருந்து பத் தீங்கன்னா எனக்கு இந்த சீனி புளியங்காய்னு சொல்லுவாங்கல்ல தோழி அது என்ன சொல்லுவாங்க கொடுக்காய் புளினு சொல்லுவீங்களா பச்ச கலர் எல்லா உள்ள வந்து வெள்ள கலர்ல இருக்கோல்ல தோழி ஆஹ் ஆஹ் அது வந்து எனக் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தோழி அந்த பழோ சின்ன வயசுலல்லா ங்க அம்மா சொல்லுவாங்க அஹ் கிராமப்புறங்கள்ல தா அம்மா வந்து வேல செஞ்சாங்க டீச்சரா வேல பாத்தாங்க ஆஹ் ஆஹ் நெறைய கொழந்தைங்க வீட்டுல வந்து அந்த காலத்துல இந் த சீனிப்புளியங்காய் வந்துட்டு நெறைய மரோ இருக்கு அப்பா பறிச்சு டு வர சொல்லி பாக்கெட்ல தருவாங்களாமா ஆஹ் பேக்கெட் பேக்கெட்டா அவ்ளோ புடிக்குமாமா
அதாவது ஒரு ஒரு ஊர்ல ஒண்ணு ஒண்ணு ஃபே ஆஹ் ஃபேமஸூ ஓ ஓய் உம் சில ஊர்ல அஹ் எழந்த பழோ கொடுக்காப்புளி இருக்கு வீட்டுக்கு வீட்டுக்கு ஒரு மரோ இருக்கு எழந்த பழம்
நிச்சயமா தோழி எனக்கு அந்த எழந்தவடையு அப்புறோ அதுல எழந்த பொடி செய்வாங்கல்ல தோழி ஆஹ் அதுலயே ஒரு பொடி மாதிரி செய்வாங்க ஸ்கூல் படிக்கிற காலத்துல அஹ் அதுதா எங்களுக்கு வந்து திண்பண்டம் எனக்கும் என்னோட காக்கோ இப்போவும் ப பாத்தீங்கன்னா ஆத்தோறலாம் விளையாட போனோம் அப்படின்னா அல்லது இந்த மாசானியம்மன் கோயில் சைடு அல்லது வேற எங்க ஆத்தோர விளையாட போனாலும் அந்த பகுதிகல மட்டும் கடைகள்ல கிடைக்கும் தோழி எல்லா பக்கமும் கிடைக்கும் கிறதுல இந்த சுற்றுலா தலங்கள்ல வந்து வச்சிருப்பாங்க நிச்சயமா அந்த அது வந்துட்டு எழந்த வடை அல்லது எழந்த பொடி அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டென்னம் விக்கும் அந்த ஸ்பாட்டுக்கு போனோம்னா நிச்சயமா அது வந்து வாங்கி சாப்படறது வழக்கம் தோழி
அஹ் எங்க எங்க வீட்டுல எப்படின்னா எல்லா பழமும் கத்துப்போம் ஏன்னாக்கா அந்தந்த சீசனுக்கு என்னென்ன பழம் வருது அத மாரி எல்லா பழமும் நாங்க வர வர வாங்கி சாப்பிடுவோம் ஒன்னாவது வாங்கி சாப்டுவோம் ட்ரோம்
நிச்சயமா தோழி நிச்சயமா
பழத்துல ஒரு ஒரு சத்து இருக்கிறதுனால ஆ என்ந்தெந்த ஊர் ல இருந்து ஆஸ்திரேலில இருந்து வருது பெரிய பெரிய திராட்சா வருது தெரியுமா ஆஸ்திரேலியா திரா சென ஒரு மாதிரி உ பட்டி கலர்ல இருக்கும் பர்கண்டி கலர்ல இருக்கும்
ஓ
ஆமா இது காஸ்ட்லிதா கால் கிலோவே அம்பதுரு வா நூறு ரூவல்லாம் இருக்கும் கால் கிலோ வாங்கினு வந்து அஞ்சு பேர் ஷேர் பண்ணிக்குவோம்
ஆ இப்ப ஆப்பிள் மாதுளம்பழமே கிலோ முன்னூறு ரூபா ஆயிடுச்சுல்ல தோழி
எல்லாம் வெலதா இப்போ வேற வழி இல்ல நம்ம
ஆமா நிச்சிமா தோழி இப்போ வந்து நாவல் பல சீ சன்ங்கறனால இப்ப வாரத்துக்கு ஒரு முறை நாவல் பழம் வீட்டுல வாங்கிட்டு வந்து தரன் தோழி
உம் நல்லது அதுவும் நா நமக்கு வந்து உடம்புக்கு
ரெண்டு மாதம் இருக்கும் ஆ அதுவும் இல்லாம அது வந்து துவர்ப்பு சுடைவு சுவை உடைய அதெல்லங்க நம்ம அதிகமா வந்து துவர் ப்பு சேர்த்திக்க மாட்டோம் தான
சேர்த்திக்கனோ அதாவது அதுக்குதா வாழ தண்டு வளப்பூ இதெல்லா வந்து சேர்த்துக்கனோ
உம் ஆ முதல்ல பண்ணிட்ருதா தோழி இப் பதா கிடைக்கிறது இல்ல
வேப்பம்பூல கசப்பு இருக்கு புரியுதுங்க லா வாரத்துல ஒரு நாள் வேப்பம் பூ ஒரு நாள் வாழப் பூ ஒரு நாள் வாழ தண்டு இதெல்லா சமைக்கணும்
நிச்சியமா தோழி உழவர் சந்தைல மட்டுந்தா இதெல்லா கெடைக்குது தோழி
ஆ ஆ
சாதார்ண டிபாட்மெண்டல் ஸ்டோர்ல இது வர தில்ல அதனால மொதல்ல ஒரு த டவு ஞாயித்திக்கிழமையானா உழவர் சந்தைக்கி நானு என்னோட கணவரும் போவோ அங்க வந்து ப திங்ன்னா அந்த வாழத்தண்டு விப்பாங்க அப்புற அகத்திப்பூன் சொல்லுவோ ல தோழி அந்த பிங்க் கலர்ல அது இது பண்ணி ஒரு கவர்ல போட்டு விப்பாங்க அப்ற சுண்டக்காயி
நாங்க அகத்திப்பூல கூட மோர் கொழம்பு பண்ணுவோ ரொம்ப நல்லாருக்கு
வே தோழி தேங்கா பூவெல்லாம் போட்டு ஆஹ் வெங்காயோ நறைய கட் பண்ணி போட் ட்டு கீர பொரியல் செய்வோல்ல தோழி அந்த மாத ப்ரீ பண்ணி சாப்ட்ருவோ அப்றோ வாழ பூ வாழ தண்டு எல்லாமே அங்கதா கெடைக்குந் தோழி மத்தபடி அ அருகாமைல இருக்கக்கூடிய இந்த டிபாட்மெண்ட்டல் ஸ்டோர்லெல்லா நம்ம எப்பூ கெடைக்கிற காய்கறிகள் மட்டுந்தா நம
சேரி செர் செர்
அதனால
உம்
ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி எல்லா வித்தியாசமான காய்கறிகளையுமே வந்து நிச்சியமா நம்மளுடைய உணவுகள்ல வந்து நம்ம எடுத்துக்கணு
ஆமா
அதே மாதிரி இப்ப தர்பூசணி வந்து பெரிய தர்பூசணி இருக்கு அந்த பச்ச கலர் தர்பூஸ் ணி இருக்குல்ல தோழி அந்த
ஆமா அது த தெரிலம்மா ஆனாக்கா அந்த பச்சக்கலர்ல இருக்கறதுதா வந்து மார் வாடிங்கொ சாப்பட்றாங்க அந்த பெரிய கலர் தர்பூஷ் நியூ அவுங் சாப்பட்றது இல்ல அதுனால இதுக்கு நாங்க மார்வாடி தர்புஷ் பிந்தா சொல்லி வாங்குவோ விதை கூட சின்ன சின்னதா கெடைக்கு ம் அ அதனால அவங்க பெருசா வாங்காம அவங்க பெருசா கிட்டனா வேஸ்ட்டா போயிடு தர்பூட்டினில்லா கட் பண்ணா காலி பண்ணின்னு இல்லனா புளிச்சு போயிடு அதனால அவங்க சின்ன சின்னதா வாங்கிக்கிறாங்களா என்னன்னு தெரியல இல்ல அதனோட வெல ஆக்சுல் வேற விதமானனு எனக்கு தெரியலமா தெரிஞ்சா நிச்சயமா நா சொல்லிருப் இத
ஆஹ் நிச்சயமா நிச்சயமா அது வந்து ஒரு சில டைம் வாங்கி மாறி பா சாப்டு பாத்தோ ஆஹ் டேஸ்ட்ல வந்து ஒன்னும் பெரிய வித்தியாசம் இல்
இல்ல சீடு கம்மியா இருக்கு அ
இதுல கிரீன் கலர்ல சீடு கம்மி பட் டேஸ்ட் வந்து ஒரே மாதிரி தா இருந்தது தோழி அந்த பெரிய தர்ப் பூசனையு இதுவு வீட்ல அவங்களுக்கு வந்து ரொம்ப புடிக்கு நா தர்பூஸ்ணி பெருசா சாப்ட மாட்டே
உம்
அஹ் அதனால வாங்கிட்டு வந்து ஜூஸ் போட்டு குடுத்துருவாங்க
அதான் பெண்கள் வந்து நீர் காய்கள்லா நெறைய எடுத்துக்கணு நீர் சத்துள்ள பழ எடுத்துக் கனோ ஏன்னா நம்ம உடல் உழைப்பு நெறைய போறதுனால நம்மளோட ஒடம்புல வந்து தண்ணி வத்திடு
நிச்சயமா தோழி நிச்சயமா
இந்த மாரி நீர்க்காய் அதல்லா எடுத்துக்கும் போது நமக்கு வந்து அந்த அழுத்துல்லா ம்னு இருக்கு வேற ஒண்ணு இல்ல
நிச்சயமா தோழி இன்னைக்கு நெறைய நல்ல ச சா சத்தான விஷயங்களை பகிர்ந்துகிட்டோ தொடர்ந்து இன்னொரு இதுல தொடர்ந்து பேசுவோம்
ஓகே நன்றிம்மா வணக்கம்